ஹலோ
ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கங்க வீட்டுல எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க அங்க வீட்டுலெல்லா நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக்காங்க என்து நீங்க காலே காணோ என்ன ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களா
என்னங்க லீவ் விட்டாதுதா விட்டாங்க
ஆ
கொழந்தைங்க பேர சொல்லிட்டு நம்பளு தேனத்தேன ஊ களம்பிட்டு ஏதோ ஒண்ணு வாங்கிகிட்டு சும்மா அப்டியே போகுது
அதா அதா எனக்கு இந்த இவங்ளு ஏதோ ஒண்ணு கேட்டுட்டிற்க்காங்கங்க எனக்கு என்னன்னா வெளியில போய் வாங்கறது இந்த வெய்ல்லேயே பயமா இருக்கு செரி இந்த ஆன்லைன்ல வளை தலத்துல எல்லா விக்கிறாங்கில்ல அதெல்லா செரி அதெல்லா ஏதா ஒண்ணு வாங்லாமா அது சில சமய எனக்கு பயமாவுருக்கு ஆனா அதெல்லா ரொம்ப வெல கம்மியா தா இருக்குங்க
ஆமாங்க இப்ப யாருங்க வெளியில போற நம்ம ஆன்லைன்ல கெடைக்கிறது இப் ஃபஸ்ட் எல்லாவாது ஒவ்வொன்னு கெடைக்கு ஒவ்வொன்னு கெடைக்காது இப்ப எல்லாமே கெடைக்கிது ம் நமக் கொழந்தைங்களுக்காகதா இப்ப என்ன பண்றதுன்ட்டு அவங்களு வெளியில லீவ் வுட்டதுனால வெளியில கொஞ்சோ நேர கூட்டிட்டு போனுங்கிறதுக்காக போறோங்க கடைவீதி வழியா போய்ட்டு வரோ ஆமாங்க இல்லேன்னா மத்தபடி ஆ இந்த ஆன்லைன்லேயே எல்லாமே இருக்கு
எல்லாமே இருக்கு அதுதாங்க இவுங்க ஏதாது கிளாஸ் போட்டா அதுக்கு ஏதாவ்து வாங்க வேண்டி இருக்குங்க இப்போ டிராயிங் கிளாஸ் மாரி போட்டாங்ன்னா அதுக்கெல்லா என்னென்னவோ அந்த கலர் பென்சில் அந்த மாரி இது இது நோட் எல்லா கேக்கறாங்க அது சிலது இங்க இருக்கற கடையில கெடைக்க மாட்டேங்குது ஆன்லைன்ல பாத்தோன்னா அதுல நெறையவே இருக்கு நெறைய வச்சிருக்காங்க கொட் டி கடக்குது எது வாங்க எத எடுக்க அப்டி தெரியில அந்த மாரி இருக்கு அது ஒவ் ஒரு இதுக்குமே ஆ இப்ப ஸ்கூல் திறந்துட்டாலுமே இவுங்களுக் ஏதாவுது ஒண்ணு வேணு அப்டின்னு சொன்னா ஆ அத நம்ம இதுல பாத்து தேடி நம்ப எடுக்கற மாரி இருக்கு இல்லிங்களா ம்
இப்ப ஃபோன் ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சாச்சுங்க கையில அங்க வெளியில போயி எங்க இருக்கே என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு அங்க வாங்குறதுக்கு பதிலா வீட்லேயே உக்கான்ட்டு ஆர்டர் போட்டா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்க தானே வீட்டு வாசலல்ல எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்க ஆ அப்படின்ட்டு எதெல்லா போட்ணுமோ சும்மா காசுக்கு ஆன்லைன்ல இருக்கிறது இருக்குது தேவைலாம் பாதி தேவைப்படுறது ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றோம் பாதி தேவைப்படாதது வீட்டுல இருக்கும் இருந்தாலும் என்ன இன்னொன்னு இருக்கட்டும்ன்னு போட்டுருவோம்
ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆமா இந்த பசங்களுக்கு உபயோகமா இருக்கும் ஏதா இப்போ ஒரு நேர் ரோ இல்லனாலு இன்னொரு நேரோ இருக்கும் அப்படின்ட்டு இன்னொன்னு நம்ம பாத்து வாங்கறது வந்து இப்பல்லாம் வந்து அவங்க அந்த மதிப்புரை போடுறாங்கல்ல அந்த ர ரெட் கியூ மாதிரி அத பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் இது நல்லதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொன்னு வேண்டாம்னு சொன்னா நம்ம ரிட்டர்ன் போட்டு விட்டுருலாம் அவங் ளே வந்து ஆ அத எடுத்துட்டு போயற்றாங்க அந்த பொருள எடுத்துட்டு நம்மளுக்கு வேற கூட குடுக்குறாங்க இது ஆ பொருள்லா பரவால்லங்க
காசையே திருப்பி குடுத்துருவாங்க
காசையு குடுத்துற்றாங்க இல்லிங்ளா அதா துணிமணி எல் எல்லாமே கூட அதுல போட்டுற்ற என்ன நமக்கு பொடவ அந்த இது எல்லா ஓகே தாங்க இவுங்ளுக்கு வந்து சட்ட பேண்ட்டு அன்ன மாரெல்லாம் பாத்தோன்னா அது சைஸ் எல்லா நம்மளுக்கு சரியா தெரியா
ஆமா கரெக்டா தெரிஞ்சிக்காதுங்க நம்மளுக்கு ஒவ்வொரு தடவ பொடவையே பாருங்க நம்ம அங்கற பாக்குற மெட்டீரியல் வேற மாதிரி அங்க பாக்கும்போது அந்த படத்துல பாக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்து சேரும்போது வேற மாதிரி இரு
வேற மாரி இருக்கு நிஜமாங்க அது அதோட அவங்க வந் து இந்த பட்டுன்னு சொல்லி ரொம்ப ஏமாத்துறாங்கல்ல அதெல்லாம் பட்டே இல்ல அது வந்துட்டு பாலிஸ்டர் மாதிரி இருக்கு கலந்து அதெல்லாம் ஒருது அ அந்த பிரச்சன இருக்கு ஒன்னொ ஒன்னு சிலது அ இப்போ ரெடிமேட நம்ம ஏதாவது ஒண்ணு வாங்குறோம் இப்ப சல்வார் வாங்குறோம் அதுனா கூட அதெல்லா ஒரு தையல் போட்டு இருக்கு நம்ம அதுல இன்னொரு ஒருன்னூறு தையல் போட வேண்டியிருக்கு
போட்டுட்டு தான் நம்ம போட முடியுங்க அப்பதான் கொஞ்ச நாள் வரும் அதே சா ஒரே ஒரு இது தையல் போட்டதுல நா போட்டோம்னா பிரிஞ்சுரு சீக்கிரம்
பிரிஞ்சறது அந்த மாரி எல்லாம் அந்த சில பிரச்சனைகல்லாம் இருக்கு ந ஆனா வந்துட்டு ஒரு ஹேண்ட பேக் மாரி ஒண்ணு வாங்னேங்க அது வந்துட்டு ரொம்பா அப் பா அவங்க வந்துட்டு அந்த வெல கம்மியா இருக்குன்னு போடுவாங்காம் அந்த ஒரு நாள் மட்டும் சில நாளுக்கு போடுவாங்கல்ல அப்ப அது வாங்கினங்க ஆனா அது வந்து அவ்ளோ நல்லா உழைக்குதுங்க
ஓ செரி செரிங்க
அது வந்துட்டு ஏதோ அவங்க வந்து நூத்தி இருவத்த ஒன்பது ரூபாய் என்னமோ அந்த மாதிரி தாங்க போட்டுருந்தாங்க
ஓ செரி செரிங்க நூத்தி இருபத்த ஒன்பது ரூபாக்கு
ஆ அதுக்கும் ஹேண்ட் பேக் ஏன்னா அவங்க அத வந்துட்டு ஏதோ அது தள்ளுபடியில போட்டிருக்காங்க அன்னைக்கு ஒரு நாள் ம ட்டும் ஒரு சிறப்பு தள்ளுபடி அதுக்கு அது அது அதுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய பொருளுக்கு தள்ளுபடி போட்டிருந்தாங்க
செரி செரிங்க நீங்க இந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்ப நான் வாங்கி வச்சுக்கிற தள்ளுபடி கொடுக்கும்து வாங்கி வச்சுக்கலாம்
ஐயோ கண்டிப்பாங்க நா வந்து நா ரொம்ப இது பண்றேங்க இப்பதா அத யோசனை பண்றே அன்னைக்கு வந்துட்டு நெறைய பொருள் போட்ருந்தாங்க ஐயோ வாங்கிருக்கலாமோ என்னவோ அப்டின்னு சொல்லி எல்லாமே நல்லா நல்லதா இருந்துச்சு அது இன் இது அது பாருங்க ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க நல்லா உழைக்குது யார பாத்தாலு கேக்குறாங்க என்ன இவ்ளவு நல்லா இருக்கே எங்க வாங்குனீங்க அப்டி இத மாரி யாருமே கேட்டதில்ல கடைல போய் வாங்னது கூட அப்டி இருக்கது உம் இத்தனைக்கது ஒண்ணு
பரவால்லைங்களே
பரவால்லங்க
ஒரு வருஷத்துக்கு மேல வந்துருச்சுங்க இன்னு என்னங்க வேணு
ஆ அதுப் பெரிய பிராண்ட் கூட இல்லைங்க அது சாதாரண ஒரு இதுதா அது அது போட்டது வந்து இது அவ்ளோ நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு போறத்துக்கும் இப்போ கொழந்தைங்கனா எல்லாமே அவங்க எதையாவது குடுப்பாங்கல்லங்க வாட்டர் பாட்டில்
ஆமாங்க நம்ம கொழந்தைங்கள கூட்டிட்டு போனா என்ன சின்ன பேக் எடுத்துட்டு போ முடியுமா ஹேண்ட்பேக்ல அவங்களுக்கு தேவையான தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போணும்
எல்லாம் எடுத்துட்டு போறது ஒரு டவல் அந்த மாதிரி எல்லாமே வச்சு எடுத்துட்டு போறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்க அது
ஓ செரி செரிங்க நீங்க அடுத்த தடவை இந்த மாதிரி போட்டா கொஞ்சோ சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா அத இத மாதிரி ஒரு ஆஃபர்ல வந்துச்சுன்னா நம்ம எல்லாமே வாங்கிக்கலாமே
ஆமா ஆமாங்க ஆனா ஏன்னா துணிக்குன்னும் போது நம்ம ஆன்லைன்ல பாக்குறத விட நம்ம நேரடியே போனோம்னா கொஞ்சோ தொட்டு பாத்து வாங்கிக்கலா
உம் அது ஒண்ணு போட்டு வந்து இப்பல்லாம் சைஸ் பாத்து கரெக்டா வாங்குறாங்க இப்போ அது வந்துட்டு ஒரு சைஸ் வந்து சொல்றாங்க அ மீடியம் லார்ஜு அப்டின்லா ஆனா அது கடையில போனாலே வந்து இப்ப அது அந்த சைஸ் வந்து அது போட்டு பாத்தாது கரெக்ட்டா இருக்குறது இல்ல
ஆமாங்க இது பிராண்ட் உங்களோட இது மாறுது எம் எல் எக்ஸல்னா பிராண்டடோடுது கரெக்ட் சைஸ் இருக்குங்க ஆனா நார்மல் வரும்போது எம் எல் எக்ஸ் எல்ன்னு போது நம்மளுக்கு பத்தாம போயிடுது
ஆமா அது ஒவ்வொரு
உமது
ஒவ்வொரு பிராண்டா அவுங்க ஒவ்வொரு சைஸ் மாரி வச்சிருக்காங்க போல இருக்கு அது ஒன்னு இதும் ஆனா இதுல நம்ம வேணானா திருப்பி ரிட்டன் போட்டுக்கலா அது பிரச்சனை இல்ல அ
பிரச்சனை இல்லாதாங்கும் போது கொஞ்சம் பரவாயில்லைங்க இப்போ வீட்ல இருந்தே இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் செய்றாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட நாம இப்டி சைஸ்க்காக ரிட்டன் போட முடியாதுங்க
போட முடியல ஆமா அவுங்க ஸ்
அவங்க அப்டிதா நம்மளுக்கு குடுக்கும் போதே தெளிவா சொல்லி் குடுத்துருவாங்க பொருள் வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்துச்சுன்னா வாங்கிக்றோ ஆனா சைஸுக்காக வந்து நாங்க குடுத்தா வாங்கறது இல்ல நீங்க ல்லே சைஸ வந்து நீங்க அளவு எடுத்து பாத்துட்டு வாங்கிக்கோங்க நாங்க ஸைஸோட தெளிவா சொல்றோ நீங்க அத கேட்டு நல்லா பாத்துட்டு வாங்கி கோங்க ஆ நீங் கலர் க்காக இதுக்காகல்லா நீங்க ரிட்டன் குடுத்தீங்கன்னா வாங்க மாட்டோனு இப்பொல்லா கண்டிஷனா சொல்லிட்றாங்க
ஆமா பொடவையே எடுக்கறத்தில்லைய இங்க ரிட்டன்னு பொடவ வந்துட்டு நெறையா எடத் துல வந்துட்டு அது சைஸ் என்ன இருக்கு அதுல எ அவங்களோட குவாலிட்டி நல்லா இல்ல அப்டின்னு சொல்லிட்டு தா நம்ப ரிட்டன் போடுவோ. ஆனா அதுவே வந்து நறைய எடத்துல நீங்க வாங் கீட்டீங்கன்னா அவ்ளோதான்றாங்க ரிட்டனே கெடயாதுன்றாங்க அது ம்
சுடிதாரு போன தடவ இந்த மாதிரி தாங்க சைஸுக்காக எம் முன்னு போட்டு இது பண்ணிட்டேங்க. ஆனா அது ப்ரெண்டட் ட்ரெஸ் இல்ல.
ஓ
ஆ நா எடுத்துட்டு வருவோ. நம்ம போட்றதுக்கு நம்மளுக்கு கரக்டா இல்லெங்க. ப்ராண்டட்ல எம் சைஸ் செரியா இருக்கு. இதுல வந்து வ எம் சைஸ் செரியா இல்ல சொல்லும் போது நீங்க தானே எம் சைஸ் வேணுன்னு கேட்டீங்க
அப்டின்ட்றாங்க. ஆமா அதுதா பண்றாங்க. அ இத்தெனக்கு வந்து நம்ப எதுமே அதுல இருக்குற அந்த அட்ட அவுங்க அந்த வெலையோட அந்த அட்ட இருக்குல டேக் மாரி போட்டு எல்லா பன் அது எதுவுமே எடுக்காமதா நம்ப குடுத்துருப்போ. இல்லைங்குளா அது கூட எடுக்கறதுல்ல. ஆனா பொடவ் வியாபாரோ நெறையா பண்ணிட்டு தா இருக்காங்க அவங்களுக்கு போயிட்டு தா இருக்கு இப்போ வீட்லயு நெறைய பேர் பண்றாங்க இ இத மாரி அ ரிட்டன் இல்ல அப்டி இப்டி போட்டுட்டுது ஆனா அது அவங்களுக்குலா போயிட்டு தாங்க இருக்கு அது எப்டி வாங்குறாங்க என்னன் தெரியில
டன் இல்லன்றாங்க ஆனா நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து நம்ம போய் வாங்கறது வேறங்க இது இன்னு ஒருத்த எட த்துலர்ந்து இன்னொரு எடத்துக்கு போறோன்னா நடுவுல அந்த கொரியர்ன்னு ஒன்னு இருக்குது இல்லைங்களா
ஆமா
ஆ அதுக்கு வந்து நீங்க மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவ்ளோத்துக்கு நம்மொ காஸ் கட்ணு இல்லங்களா இங்க இருந்து அங்க போய் அங்க இருந்து அவங்க வந்து அது எல்லாத்துலியு பாத்துட்டுருக்கணு. போச்சா அவங்க கைக்கு கரெட்டா இருமா அவங்க கைக்கு கடச்சுச்சா அப்டின்னு பொல்ம்பி நம்ப இந்த மாதிரி சைஸ் இஷ்யூன்னு சொல்லி திருப்பி உ ட்டோனா அவங்க அங்க பே பண்ணிட்டுதானங்க அனுப்பணு. நம்மோ மாத்தி குடு த்தா நம்ம இன்னொரு தடவ பே பண்னு. அப்ப அவங்களுக்கு அந்த துணியோட லாபமே இருக்காது.
அதுக்காக சொல்றாங்க
ஆ ஏனா கொரியருக்கே ரெண்டு மூணு தடவ காசு கட்டிருவாங்க தானங்க.
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
கு அதா அந்த ஆட ஒரு மார்ஜின் ஒரு அமௌண்ட் வெச்சிருப்பாங்க. அதே அந்த லாபமே அவங்களுக்கு கெடைக்காதுங்க.
ஆ ஆமா இருக்கு இரு கோ அது நறையா அவங்க ஏனா அந்த வியாபாரொ பண்றவங்க அவுங்களுக்கு தா தெரியு.
ஆமாங்க ஆன்லைன்ல பாட்னா
ஆ
ம் அவுங்க ஒரு சின்ன மார்ஜின் வெச்சிருப்பாங்க நம்ம மூணு தடவ நாலு தடவ மாத்தி டுருந்தொன அவங்களுக்கு அது போய்டும் அவ்ங் கை காசு குடுக்குற மாதிரி ஆய்டு
ஆயிடு கரெட்டு இதேது பெரிய பெரிய வலைத்தளங்கள்னா அவங்க எல்லா பெரிய ஆளுங்க இல்லங்குள அதனால அவுங்க ரிட்டன் எடு ட்டுக்கிறாங்க ப்ச் இல்லியா இவுங்க எல்லா வந்துட்டு ஒரு சிறு வியாபாரிகள் மார் தான இவங்கெல்லா அதனால்லா இவ்ங்களால அது
பண்ண முடியா அதுதாங்க துணி கடைலியே பாத்துக்கோங்க ஒவ்வொரு கடைல வந்து எடுப்பாங்க ஒவ்வொரு கடைல நம் வாங்கும் போது திருப்பி எடுத்துட்டுவந்த வாங்கறது இல்லிங்க அப்டி பண்ணி கஸ்கிட்டு எடுத்துட்டு வந்ராதிங்க அப்டி பண்ணி எடுத்துட்டு வந்ராதிங்கன்னு ஓராயிர சொல்லுவாங்க
ஆமா கண்டிப்பா இது ஒரு பிரச்சனா போயிட்ருக்குங்க நிஜமா ஆனா நா
போனு கைல இருந்தா சும்மாவு இருக்க முடியாது ஆர்டர் இருக்கட்டு இருக்கட்டு இருக்கட்டு சொல்லி பாடர் போட்டு வச்சிருவோ
ஆமா சி இல்ல இப்ப வருன்னு நா நெனைக்கிறேங்க இப்ப திரும்ப அது வந்துட்டா அந்த ஒரு நாள் இது சிறப்பு தள்ளுபடி மாரி வரு அப்ப நா உங்ளுக்கு கண்டிப்பா சொல்றே
கண்டிப்பா எனக்கு ஞாபகப்படுத்துங்க மற்ந்துராதீங்க நானு உங்க மாதிரி ஒரு பேக் வாங்கி வச்சுக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பாங்க
கொழந்தைய கூட்டிட்டு போகும்போதெல்லா நம்ளுக்கு உபயோகமா இருக்கு
கண்டிப்பா நா சொல்ற ஆ ஓ சேரிங்க நா திரும்ப உங்ளுக்கு பேசுறே ஆ
சரிங்க
சேரி ஆ வச்சுறங்க